ஹலோ
ஹலோ
ஆ எப்படிருக்கே
ஏ நல்லாருக்கே நீ எப்பிடிருக்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்ணிட்டுருக்க
ந இப்போ இப்போதா சரியர்ல்லா முடிச்சுட்டு அப்டியே வந்து உக்காந்தே
ஓ செரி செரி வேலெல்லா முடிஞ்சுசா நானு இப்பதா டின்னர் செஞ்சனா
சரி
செஞ்சுட்டு அப்டியே வந்து உக்காந்தே
எல்லா நல்லாருக்காங்களா
ஆ எல்லாம் நல்லாருக்காங்க அங்க எல்லா நல்லாருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்க
ஆ எல்லா சாப்ட்டாங்ளா
இல்ல இதுக்கப்புறோ தா சாப்புன்ணு
ஓ செரி செரி நாளைக்கே வாரியா இல்ல எங்கேயா போறியா
இல்ல நாளைக்கி ஒரு வேலல்ல வீட்டலதா
ஆ இல்ல ஃப்ரெண்ட்டு அவுளுக்கு டெலிவரி ஆச்சாம அவுளுக்கு
ஓ அப்பிடியா
ஆமா நா செரி மத்தியானோ சும்மாருந்தனா
ஆ
சரியாவா இந்த வாரத்துல அப்டின் சொல்லிருந்தா
அப்பிடியா
ஆமா நா செரி சும்மா ஃபோன் பண்ணேன்னா அப்போ அவுங்க அம்மா தாங்க
ஆ
ஆதா பேசும்மோது டெலிவரி ஆயிருச்சுமா அப்டின் சொன்னாங்க
என்னப் பாப்பாவாமா
அதுப் அ ஆ பொண்ணாமா
ஓ அப்டியா செரி செரி ஆ
ம் பா நல்லா நார்மல் டெலிவரி தா
எத்தன் நாளாச்சாமா
அ இப்போதா இன்னைக்குதானாமா நேத்து நைட்டு வலின்னு போயிருக்காங்ளாமா
அப்டியா ஆ
ஆ ஆ லெவன் ஓ கிளாக் அந்த மாதி டெலிவரி ஆயிருச்சாமா
ஓ சேரி சேரி
ஆ எனக்கு தெரியல நா செரி சும்மா அன்னைக் அவ டெஸ்ட்டு போணு இந்த வாரத் துல டேட் குடுத்துருக்காங்கன் சொன்னாலா
ஆ ஹா
அப்போ சரினு கேக்கும்மோது அவ இன்னைக்கு செரி சும்மா இருந்தா வேல முடிச்சு ஏனா இப்ப ஃபோன் அடிக்கும்மோது டெலிவரி ஆயிருச்சின் சொன்னாங்ளா
ஓ செரி செரியா
அதா செரி ஆமா ஹாஸ்பிட்டல்ல தா இருக்காங்க அத நா நீ ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு போய் பாத்துட்டு வர்லாமான் கூப்ட்டே
நாளைக்கா
ஆ
ஆ சரி போலா
போலாமா
போலா
ஆ செரி அதா சொல்லு
பாப்பாக்கு என்ன ட்ரெஸு வாங்கலான் பாத்தே
ஆ அதா இந்த அதுக் கடைக் போயி பாக்கலா
அ ஆ
ஆ கடைக்கு போய் பாக்கலா இப்பதா கொஞ்ச பா பெரிய பிளான் இல்ல எதாவ்து வாங்கி
ம் ம்
ஆ ட்ரெஸ் ஒரு கவுன் எதாவ்து வாங்கிட்டு போலா சொட்ரு வாங்குனாலா என்னன் பாத்துட்டு அங்க போய் பாக் க்லா என்ன நல்லா இருக்குதுன் பாத்துட்டு
செரி எத்தன் நாள் இருப்பாங்ளாம்மா ஹாஸ்பிட்டல்ல எதாவ்து சொன்னாங்களா
ஆமா அஞ்சு நாள் இருப்பாங்கன் சொன்னாங்க
சேரி சேரி
ஆ அஞ்சு நாளு ஏனா சண்டே வருது அத்னால குடுக்க மாட்டாங்க ஃபைவ் டேஸ் வெக்க வெக் வெப்பாங்ளோ அப்டின் சொன்னாங்க
சேரி சேரி
ஆ என்னன் தெர்ல மூண் நாள்ல நார்மல் டெலிவரினா மூண் நாள்ல விட்டுருவாங்கலாமா சொன்ன இல்லம்மா தெரியல அஞ்சு நாளுன் சொன்னாங்க என்னன்னா டாக்டர் வந்து பாத் த்தா தா தெரியு அப்டின்னாங்க
சேரியே
ஆ சரி அப்டின்ட்டு
சரி நாளைக்கு போலா அது நாளைக்கு வரைக்கு எதாவ்து திடீர்னு வேற எதா பிளான் வந்துருச்சுனா
ஆ
அதா நெக்ஸ்ட் டே போலா
ஆ சரி நீ பாரு நாளைக்கு நீ எந்திச்சு காலைல எந்திரிச்சிட்டு ஏதாவது இதுப் க்கான் ஃபோன் பண்ணு
ம்
அப்படி இல்லைனாலு பத்து மணிக்கு மேல போலா ஏன்னா காலைல எல்லா முடிச்சுட்டு
ஆஆ
ம் பத்து மணிக்கு மேல போலா அப்போ
ஆ சேரி போலா
ஆ சரி ஏன்னா காலைல வேல இருக்கு அதெல்லா முடிக் க கொஞ்ச லேட் ஆகுமா ஆ அப்போ எதுல போலா நாளைக்கு போலானா
ஆ ஏதா ஒரு கேப் புக் பண்ணிக்லா
ஓ செரி செரி இல்ல நீ டூ வீலர் எடுத்துட்டு வர்யா போயிர்லாமா
கூவிலர்ல போ முடியுமானு தெரிலியே அவ்ளோ தூர போணு
இல்ல பா டூ வீலர்ருன்னா ஓகே கார் அதுல்லனதா லேட் ஆகு டிராஃபிக் தகுது டூ வீலர்லனா போயிர்லால்ல
செரி செரி போலா அப்போ நா இல்ல நாளைக் அத அண்ணா எடுத்துட் போறாரா என்னன் தெரியில
ஆ ஆ
ஆ அத நா பாத்துட்டு
ஆ
அவர் வேலைல இருக்காருனா நா அதுல டூ வீலர்ல எடுத்துட்டு வர
ஆ
ஆ அப்டி ஏதாவது வேல அவர் எங்கேய வெளியே போணு அப்டினா
ஆ
அப்ப கேப் புக் பண்ணிற்லா
ஆ சரி அப்போ நீ என்ன பாத்துட்டு என்னக் காலைல கூப்டு
ஆ
அ க அண்ணா வெள்ல போல அப்டினா வு கார்ல நம்ம ஸ் கூட்டில போயிட்டு வந்துர்லா
ஆ சேரி
அப்படி போறாருன்னா சொல்லு நா கேப் இங்கயே புக் பண்ணிறே இங்க இருந்து அப்படியே உங்க வீட்டுக்கு வன்ட்டு அப்டிப் போயிர்லா
இப்டி வரியா
ஆ இப்டிவா நா இங்கயே புக் பண்ணிட்டே
ஆ
அந்த கேப்ல அப்படியே அங்க உங்க வீட்டுக்கு வந்தர்றே நம்ம அ அந்த வழியே போயில்லா
ஆ சரி அப்டிவேணா பண்ணலா பச பசங்க வறேன்னாங்களா கூட்டிட்டு வரியா
இல்ல அவங்க வர்ல அவங்க வ வீட்ல அத்த மாமா எல்லா இருக்காங்ளா
சேரி சேரி
ஆ அவ கூட வச்சுட்டு ஏனா அவன் கூட்டிட் போனா டயாடு அத போனா அங்க வேணு அத் து வேணு இது வேணுனு சொல்ட்டே இருப்பாங்க
ஆத்தத்தா
ஆ இதென்ன ஆஸ்பிட்டல் இல்ல பாப்பான்ன பாக்க விடுவாங்ளா என்னன் தெர்ல எனக் கேக்ல அப்ப பொறந்திருக்காங்கன் சொன்ன நாம போகாம இர்க்க முடியாதுல
ஆ தாத்தா பாக்குனு
ஆ போலாபா காச்சா பாக்லா இல்லனா வந்துர்லா
ஆமாமா இப்ப அதல்லா காம்ப்பாங்ளா என்னன் தெரிலியே கேட்டு பாத்துருக்லா நம்ம
ஆ இல்ல காம்க்கிலனாலு என்ன ஆகு நேத்தே சொல்லிட்டாங்க வர்லன் நென்ச்சுப்பாங்கல
அததா இல்ல ஒரு நம்ம காமிக்கிறாங்னா போய் பாத்து கொஞ்ச நேரோ இருந்துட்டு வர்லா
ஆ
காமிக்லனா சும்மா போயி சும்மா அவுங்கள அப்டியே பாத்துட்டு வர்ணு
அதா நா சொன்னது கேக்ல காமிப்பாங்ளா இல்லயான் கேக்ல
அததா செரி நீ காலைல ஒரு டைம் ஃபோன் பண்ணிப்பாரு
ஆ ஹா
ஆ இதுமா காம்க்கிறாங்ளா பாப்பாவ அப்டின் கேட்டுப்பாரு
ஆ செரி நா கேட்டுப்
ஆ அதா காம்க்கிறாங்கனா நாளக்கி போலா இல்ல ஒரு ரெண் மூன் நாள் கழ்ச்சி தா காமிப்பாங்கனா அப்போ ரெண் மூன் கழ்ச்சே போலா பாப்பாவ பாத்து கொஞ்சோ நேரோ இந்துட்டு வர்லா
ஓ செரி நீ அப்டி சொல்றியா
ஆ இல்லன்னா சும்மா போய் பாத்துட்டு
ஆ
ஆ பாப்பாவ பாக் முடியு சும்மா எப்டி அவுங்ளுயு காமிப்பாங்ளா என்னன் தெரில
ஆ சேரி அப்ப நா கேட்டு பாக்குறே ஆ சேர் நா நைட் ஃபோன் பண்ணி பாக்குறே
ஆ ஃபோன் பண்ணிப்பாரு
ஆ எ காம்க்கிறே அப்டின்னா நம் போலா செரி நீ சொன்ன மாரி காலைல இது பண்ணிட்டு போலா
ஆ
ம் இல்லன்னா காம்க்கிலனாலு ரெண் நாள் கழிச்சி போலா இல்ல வீட்ட அப்டி காமிக்ல ஆஸ் பிட்ல அப்டின்னாலு ஏனா நம்ம போகாம இருந்தா அவ்ளு ஒரு மாரி நென்ச்சுப்பால அதுனால்
அது இல்ல அவுங் காமிக்லன்னா நம்ம போய்ட்டு என்ன பண்ண முடியு
ஆ இல்ல அவுங்க டெலிவரி ஆயிட்ட வர்லன் நென்ப்பாலோ அந்த மாரி ஆய்ர்ச்சா
அப்டில்லா நெனைக்க மாட்டா காம்ச்சாதானே நம்ம போய் பாக்க முடியு
ஆ ஹா
அவு இன்ஃபெக்ஷன் ஆயிருவா அப்டின்ட்டு அததா காமிக்ல காமிக்க மாட்டோ அப்டின்ட்டாங்கனா நம்ம போயி வேஸ்ட்டாயிரு
ஆமா நா தா ஃபோட்டோ எட்த்து அனுப்ப சொன்னே அவங்க எட்த்திருக்காங்ளாமா
அப்டியா
ஆ யார் மாரி இருக்கா அப்டினா அவ மார்தா இருக்கான் சொன்னாங்க அவுங்கம்மா
ஓ ஆ சேர் சேரி
ஆ அண்ணா மாதி இல்ல இவ மார்தாமா இருக்கா அப்டினாங்க
ஆ ஹா
ஆ பாப்ப மூன்ற கிலோ இருக்காமா
ஆ ஒ
ஆ ஆ நல்லா இருக்கா அப் ப கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நல்லா இருக்கா அப்டின்னா அவளுக்கு தான் கொஞ்சோ டயாட்டு அப்டினாங்க
ஆமாம்மா அது டயர்ட் இல்லாம இருக்குமா
ஆமா அவளுக்குதான் கொஞ்சோ டயர்டே அப்டின்ட்டு
சேரி
உகும் படுத்துட்டு இருக்கா இல்ல ந சு கொடுக்க சொல்லிருப்பே பேசுறேன் அப்டின்னு சொல்லுன்னா அவ படுத்துட்டு இரு க்கா எழுபட்டுமான சொன்னாங்களா நா விட்ட நான் இல்ல வேண்டாமா எழுப்ப வேண்டாம் தூங்கட்டும் நான் ஃபோன் பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்க அவ எந்துருச்சா கூப்டுங்க அப்டின்ட்டு
சேர் சேரி
அப்டியே வச்சுட்டா அதான் சொல்லுங்கமா யாருக்குமே சொல்லல நெறையா பேர் போன் பண்ணிரு க்காங்க அவ போன் சைலன்ட்ல வச்சுட்டாரு
ஆ ஆ
அதனால எடுக்க முடியல அப்டின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுமா அப்டின்னாங்க
ஓ அப்டியா சேர் சேரி செரி நீ சொல்லு நான் தெ இவங்களுக்கும் நான் இவ நம்ம ஃப்ரெண்ட்ஸக்கும் பாதி பேர்க்கு கால் பண்றேன்
ஆ சரி நீ பண்ணுங்க ஆ நீ ஃப்ரீயா தானே இருக்க
ஆ இப்போ ஃப்ரீ தா
ஆ சரி விடு நா குரூப்ல மெசேஜ் போட்டுற போன் நீ இதருந்த குரூப்ல
ஆ அப்டி பண்ணிரு பேசாம
ஆ குரூப்ல மெசேஜ் போட்ட எல்லா பாத்துப்பாங்கல்ல
ஆ அப்பப்ப பாத்துருவாங்க
ஆமா அ அ
சேர் செரி அவளுக்கு மெசேஜ் பண்ற கால் பண்ண முடியாது
ஆ நீ பண்ணி பாரு இருந்தா எடுப்பா அவுங்க அம்மா இருப்பாங்க
அதா அதா
ஆ நீ பண்ணி பாரு இருந்தா எடுத்து பேசுவா இல்லன்னா தூங்கறான் தான அவுங்க அம்மா சொ ல்வாங்கன் நெனைக்கிற
சேரி சேரி பாக்கலா
ஆ சேரி அப்போ நாளைக்கு நீ என்னன்னு கேட்டுட்டு சொல்றியா காலி நா செரி நா நைட் ஃபோன் பண்டு என்னன்னு சொல்ற
ஆ சேர் நீயே கேட்ரு கேட்டுட்டு
ஆ
காலைல கூப்டு
நா செரி நா உனக்கு மெசேஜ் பண்ற நைட் ஃபோன் பண்ணியே உங்க காமிக்கிறாங்கன்னா நா உனக்கு மெசேஜ் பண்ற
ஆ மெசேஜ் பண்ணி விட்ரு அ நான் பாத்தற
அ நீ பாத்துட்டு ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணா எடு ப பச ங்க தூக்கிட்டு இருந்தா டயர்டா ஆய்டும்ல அதனால நம்ம சடார்ன்னு பாத்துட்டு எனக் காலையில என்ன ஏதுன் கூப்டு
ஆ சர் நா காலையில கூப்பறே
ஆ ச்சரி அப்ப ஆ ச்சரி அப்ப வெக்கற
ஆ சரி
ஆ